இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கீங்ளா தோழி
நல்லாருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி அந்த நோங்கிறது நம்பர்க்குதா தோழி அப்டி போட்ருந்த
ஓ அப்டியா தோழி ஓகே தோழி
ஆமாந் தோழி ஆமாந் தோழி சாப்டீங்களா தோழி
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு தோழி என்ன சமையல் சாப்பாடு
சாப்பாடு பாத்தீங்கன்னா இன்னிக்கு தோச தோழி அங்க என்ன சாப்டீங்க
அ இங்க சப்பாத்தி தோழி இன்னக்கி ஒன்னு வீட்ல பண்ல தோழி ம் கட கடைல தா தோழி இன்னிக்கு கொஞ்சோ வேல இருந்தது அதுனால கடைல மட்டு வாங்கிட்டு வந்துட்டோ தோழி
அப்டியா தோழி
ஆமாந் தோழி தோசைக்கு என்னா தோழி தொட்டுக்க
ஆ தோசைக்கு வந்து கார சட்னி தோழி
தோழி பண்ணீங்க
கார சட்னி வந்து நா பூண்டு சட்னி பண்ணுவே தோழி காரமா இருக்கு அது பூண்டு சட்னி எப்டின்னா காஞ்ச மொளகாவயு பூண்டு அ பூண்டு அதிகமா வெங்காயம் மட்டு கொஞ்ச கம்மியா வச்சு பண்ணுவ தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி பூண்டு காஞ்ச மெளகா வெங்காயோ
இப்ப குடுக்க கூடாது தோழி
ஆ பச்சையாவே அரைச்சா தோழி
ஆமா தோழி
ஆ சரிங்க தோழி கார தொவையல் மா அப்டி
ஆமாந் தோழி
ஆ ஒ சரிங்க சரிங்க அத ஆனா தாளிக்கவு செய்யலாம்ல தோழி ஆனா இந்த கடுகு இதெல்லா போட்டு
ஆமா கடுகு போட்டு தாளிக்க கூடாது தாளிச்சாக்க அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி அப்பறம் தோழி பள்ளிலா எல்லாம் தெறந்தாச்சு பசங்க எல்லா போயிட்டு இருக்காங்களா தோழி
மா ஆமா தோழி எ பையனுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் போட்டிருக்கே ப்ளஸ் ஒன்க்கு அவ அவ பையனுக்கு இன்னும் ஓப்பன் ஆகல பொண்ணுக்கு ஓபன் ஆயிடுச்சு ரெண்டு நாளா பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி வெயில் தாக்கம் தா தோழி அதிகமாருக்கு
ஆமா தோழி வெயில் அதிகமா இருக்கு அதே நேரத்துல பாத் திங்கன்னா எனக்கு வெளியே போற வர வேல வந்து கூட அதிகமாயிடுச்சு ஒரு வாரமா எனக்
ஆ பள்ளி தொறந்த து நாலேயா தோழி எதனால
பள்ளிக்காகவுந்தா இந்த பங்க்ஷன் எல்லா இருக்கு போற மாரி இருக்கு ம் சில ஆ இது சம்பந்தமா பனோ சம்பந்தமா வெளில போற மாரி இருக்கு குழு சம்மதமா போற மாரி இருக்கு தோழி
ஆ சரிங்க தோழி ஆமா வெயில் வானா பாத்து போயிட்டு வாங்க தோழி கையில தண்ணி பாட்டில் வச்சுட்டே இருங்க
ஆமா தோழி தண்ணி வச்சிருப்பன் தோழி எப் பையுமே ஆனா வெயிலத்தாக தா தலவலி அதிகமா இருக்கு தோழி
ஆ வெயில்ல அது பதினோரு மணிக்குதா வெயில் வருங்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது மணிக்கே வந்துடுது வெயில்
நா வெளில போற நேரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து மூணு வரைக்கு இருக்கு தோழி வெயில் உச்சம் வர நேரத்துலதா நா வெளியில போற மாரி இருக்கு தோழி
ஆமா வேலையெல்லா முடிச்சுட்டு நீங்க போறீங்க வெயில அதிகமா தா இருக்கு போன ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தோழி அக்னி நட்சத்திரத்தோட இந்த மாதோ அதிகமாக இருக்கும்ன்னு சொல்றாங்க
ஆமா தோழி ஜூன்ல வந்து அதிகமா இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க தோழி
ம் ஆனா முடியல தோழி நைடலா தூங்கமா முடியல இரவு நேர எல்லா ரொம்போ வேர்க்குது கஷ்டமா இருக்கு
அப்படியா தோழி ஏசி என்ன ஆச்சி
இல்ல தோழி நாங்க தா வா வீடு வேல செஞ்சுட்டு இருக்கிறதுனால வாடகைக்கு இருக்கோ தோழி இந்த ஒரு மாசத்துக்கு எதுக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடல தோழி அது அங்க எடு கழுட்ரதுக்கு அவ்வளோ இருக்கு கேக்குஒறாங்க இங்க வந்து போடுறதுக்கு நறையா கேக்றாங்க தோழி அதனால சே அப்டியே அட்ஜஸ் பண்ணிப்போனு பாத்தக்கா ரொம்ப தொந்தரவா இருக்கு தோழி முடியில
அப்படியா தோழி
ஆமா தோழி அதுவும் பாத்தீங்னா இங்க மாடி
நல்ல விதமா தூங்குறானா தோழி
இல்லத் தோழி அவன அவனுக்கு உடம்பு முடியாம போய்ட்டு கொஞ்சம் யூரின் போறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போய்ட்டு மாடியில இருந்ததுனால ஆ னால அக்கா வீட்டில கொண்டு போய் விட்டுட்டு வந்ருக்கன் தோழி டெய்லியும் போய் போய் பாத்துட்டு வரது இப்ப இப்ப பள்ளி திறந்ததுனால இங்கே வந்து நான் போயிட்டு அவன அழைச்சிட்டு கொண்டு போய் பள்ளியில விட்டு டு திரும்பி சாயந்தரம் அழிச்சிட்டு வந்து அக்கா வீட்டுல விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டு இருக்க தோழி அப்படிதான் போய் டு இருக்கு
ம் சரி தோழி அதே மாரி குழந்தையோடதான் குழந்தைதான் நம்மளுக்கு முக்கியம் தோழி குழந்தையோட ஆரோக்கியத்த பாத்துக்கங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்
ஆமா தோழி கண்டிப்பா கண்டி
ஆமா தோழி ஆஹ் பையன் இப்ப உடம்பு சரியயிடுச்சா தோழி
ஆஹ் சரியா ஆயிருக்கு தோழி நல்லா இருக்காப்புல பள்ளிக்கும் போய்டு இருக்காப்புல ரெண்டு நாளா அஹ் இப்ப பாத் தீங்கன்னா தோழி இப்ப போன வருஷல்லாம் பாத்தீங்கன்னா யு கே ஜி ல அப்ப நான் போய் மதியம் சாப்பாடு ஊட்டிட்டு வருவேன் இப்போ இந்த வருஷத்துல இருந்தான் மொத நாள் கொடுத்ததுக்கே இல்ல நீங்க வரவேணாம் நாங்களே கொடுத்துப்போம் அப்டின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அ ஃபஸ்ட் அதான் மொத நாள் மட்டும் அவங்க டீச்சர் ஊட்டி விட்டாங்களா தோழி கொஞ்சம் நேரம் இப்ப மர் நாள் லேருந்து அப்டியே எல்லா பிள்ளைங்களையும் பாத்து சாப்பட்டுக்க ஆரம்பச்சிட்டாப்பல தோழி
ஆமா தோழி அது நல்ல விஷயம் தோழி அது ஆமா
இப்பதான் யோசிச்சு வச்சிருக்கேன் தோழி பிடிக்காததெல்லாம் கொடுத்துட்டா எப்படியு கொடுதுருவாங்கள தோழி அவங்க
ஆமா தோழி காய்கறிகள் தான் எடுத்துக்க மாட்டறாங்களே பசங்க காய்கறிகள் தான் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னோட வளந்த என்னோட வளந்த குழந்தையும் அப்படிதான் இருக்கு உங்களோட சின்ன குழந்த எப்படி சாப்டும்
ஆஹ் அத சொல்லுங்க தோழி சரி இப்படி வச்சு விட்டேனாலாவது பயந்து சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுண்டு தோழி
ம் சரி தோழி
உம் சரிங்க தோழி சொல்லுங்க தோழி எல்லாம் தூங்கிட்டாங்களா தோழி வேலை எல்லாம் உடைஞ்சிட்டா உங்களுக்கு
இல்ல இனிமேதான் பசங்களும் தூங்குவாங்க தத விளையாண்டு டு இருக்கான் பசங்களயே யாரும் கேர்ரம் போர்டு விளையாட்றான்
ஓ சரிங்க சரிங்க தோழி சரிங்க ஆமா நாளைக் கு ஞாயிற்றுக்கிழ மைதான தோழி லேட்டா தூங்கி எந்தரைக்கட்டும்
ஆமா தோழி லீவ்னாலே லேட்டா தான் எந்ரிக்கிறாங்க தோழி அந்த பழக்கத்துக்கே அவங்க அப்பா பேசுவாங்க உம் எல்லா நாள்
ஆங் ஆ
லேயும் நேரத்தோட கிளம்பினாதான் உங்களுக்கு ஆரோக்கியம் நீ ல்ல உங்கும் நேரத்துலயும் தூங்ற மாரி தான் தோணும் அப்படின்னுறாங்க தோழி
ஆமா ஆமா ஆனா சில பசங்க தோழி லீவ் நேர த்ல சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க பள்ளி நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க
ஆமா அப்படிதா தோழி ஆமா ம் லீவு நாள்ல பாத்தீங்கன்னா காலயிலே எந்திர்ச் சு பள்ள வெளக்கிட்டு உக்காந்தோ பள்ளி நேரத்துல பாத்தீங்கன்னா எட்டு மணில இருந்து எப்புற மாரி இருக்கணு
அவ்ஷோ ஓ சரிங்க தோலி சரிங்க தோழி நாளைக்கு என்ன தோழி பண்றதா பிளா இது ஐடியா
நாளைக்கி பசங்க மட்டன் கேட்டுருக்காங்க தோழி
சரிங்க தோழி
ஆ ஆட்டிறைச்சி ககேட்டுருக்காங்க
ம் ம் ம்
ஆ செஞ்சு குடுக்கனு தோழி
சொல்லுங் அது எப்படி தோழி பண்ணுவீங்க கேக்குதுங்களா தோழி அது எப்படி தோழி பண்ணுவீங்க ஆ அது எப்படி பண்ணுவீங்க ஏதோ சொன் நீங்களை ஆட்டு
மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி மட்டன் செய்வ தோழி மட்டன் வந்து மட்டன் குழம்பு நீங்க அ அசைவமா சைவமா தோழி
அசைவம் தா தோழி அதுல வேற எப்படி பண்ணுவீங்கன் கேக்கறே
அ ஆட்டு அம் கறி மட்டுத நாங்க வாங்குவோ தோழி வேற எந்த இது டாஸ்மே நா வாங்கி செஞ்சு குடுக்க மாட்டே எனக்கு பிடிக்காது அதனால ஆட்டு கறி மட்டு தா வாங்குவோ தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி அது என்ன கொழம்பு வச்சு வறுப்பீங்களா தோழி இல்ல பிரியாணி மாரி பண்ணிருவீங்களா
ஆமா அதுவு பண்றதுதா தோழி இதுவு பண்றதுதா நாளைக்கான கொழம்பு தா கேக்கறாங்க பசங்க
அ சரிங்க சரிங்க நல்லதுதா வெயிளுக்கு கொஞ்சோ குடுக்குறது நல்லதுதா தோழி ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி
சரி தோழி மதியம் நீங்க என்ன சமையல் செஞ்சீங்க
மதிய இன்னைக்கு எதுவு பெருசா பண்ல தோழி நேத்து வச்ச உருண்ட கொழம்பு இருந்தது தோழி அது கொஞ்சோ இருந்தது சும்மா முட்ட கோசு கூட்டு மட்டு செஞ்சு சா அதே தொட்டுட் சாப்ட்டுட்டோ தோழி சிப்ஸ் இருந்தது வாளைக்கா சிப்ஸ் இருந்தது அத மட்டு போட்டு சாப்ட்டாச்சு தோழி அந்த வாழக்கா சிப்ஸ் பாத்தீங்கன்னா தோழி தோலல்லா சீவி டு அ உப்புக்கள்ளு போட்டு தண்ணீல கொஞ்ச இது பண்ணிட்டு தோழி அதுக்கப் பறோ அத வந்து அ அந்த உப்பு அ உப்பு தண்ணியில போட்டு எடுத்துட்டு அது அப்படியே எண்ண கொதிச்சோன அதல அப்படியே டேரக்ட்டா எண்ணெயிலயே சீவி விற்றுவோ தோழி சீவி விட்டு ஆமா தோழி அத எடுத்து ஆ கொஞ்சமா நம்ம தனித்தூள் கூட போட்டு கலந்து வைக்கலா அப்படி இல்லையா நம்ம ஆ மெளகு சீரகோ இருக்குல தோழி அத மட்டு இல்லன்னா வெறு மெளகு மட்டு கூட அரைச்சி அ அதுல போட்டா அப்படியே இது பண்ணி உட்ருனு தோழி ஒரு குழுக் குழுக்கி வெச்சு நல்லா இருக்கு தோழி ஒரு ஃப்ரிட்ஜ்ல ச்சிங்தின்னா ரொம்ப நாளைக் கூட இருக்கு தோழி
அப்படியா எந்த எல்லா வாழைக்காவு செய்விங்களா நேந்திரோ வாழைக்கா மட்டு செய்விங்களா தோழி
ஆஹ நம்ம கா்க்கிற வாழை த தோழி நம்ம வாழைக்கா வறுவல் பண்றோம்லா அந்த வாழைக்கா உம் அது நல்லா இருக்கு தோழி
நா அது மாரி முயற்சி பண்ணதில்ல நா முயற்சி பண்ணி பாக்றே தோழி
அ கண்டிப்பா தோழி அது ஏ பையனுக்கு ரொம்ப புடிக்கும் தோழியானால அடிக்கடி போட்டு தந்துடுறது அவரு இன்னமு அத வந்து ஒரு ஸ்நாக்ஸவே சாப்புடுவாரு தோழிய அத
ஆமா தோழி பசங்க அதெலா விரும்புவாங்க நா சிப்ஸ் ஐட்டோல்லா நெறைய விரும்புவாங்க
ஆ ஆமா தானே சேரி வீட்லயே செஞ்சு குடுத்தர்லா வெளில வாங்கறதுக்கு எப்டியாது நல்லது தானே தோழின்ட்டு பண்ணி குடுப்பே
ஆமா தோழி வெளில வாங்கற பேக்ரி சாப்பாட விட பேக்ரி ஸ்நாக்ஸ விட நம்ம வீட்ல பண்ணி குடுக்கறதுதா ரொம்ப நல்லது தோழி பசங்களுக்கு
ஆமா தோழி உடல் ஆரோக்கியமாது இருக்கட்டு வெளில ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு இது இல்ல தெரியுதுனானா மத்தபடி இந்த பர்கர் பிரென்ஞ்சு ஃரை எல்லா பாத்தா அப்டியே பான்னு பாக்கறாங்க உளுந்தர பன்றாங்க அதில் அப்டியே
ஆமா தோழி
ம் ஆமா தோழி சொல்லுங்க தோழி
ம் சேரி தோழி ஆ வீட்ல வேற எந்த விதமா ன ஆ சாப்பாடுல்லா செஞ்சு குடுப்பங்க தோழி குழந்தைக்கு
இன்னைங் இன்னைக்கு இதுதா தோழி பண்ணு பின்பு தொடரு தோழி நெறைய பேச வேண்டியது இருக்குது தோழி நெறைய தெரிஞ்சுப்ப ழோழி நன்றி தோழி